வணக்கம் வணக்கம் எப்டி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா
ரொம்ப நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானு ரொம்பவே நல்லா இருக்கே சொல்லுங்க
அ இப்போ எனக்கு என்னன்னா ஆ நம்ம வந்துட்டு ந நம்ம ஒரு எடத்துல இருக்கிறப்போ நமக்கு பிடித்தமான உணவுகள் வந்து அவ்ளோவா சமச்சி சாப்புட்ற அந்த மாரி இருக்காது பட் நம்மளோட சொந்த ஊருக்கு போறப்போ கண்டிப்பா இத நம்ம அம்மா கையால செஞ்சி சாப்டேஆகணோ இல்ல நம்ம ஊருக்கு போனா தா சிலதெல்லா நம்பளுக்கு தோணு இந்த சின்ன வயசு ஞாபகங்கள்லா வரு சோ அந்த மாரி உங்களுக்கு ஏதாவது இது என்னோடைய ரொம்ப பிடித்தமான உணவு அப்ப எங்க ஊர்ல வந்து வந்துட்டு போனா நா இத சாப் டாம போக மாட்டே அப்டின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு
நிச்சயமா நெறியவே இருக்கு இது வந்து ஆ எனக்கு தெரிஞ்சி எல்லாருக்குமே இருக்க கூடிய ஒரு உணர்வு ஒரு அ ஆ பிடிமானம் அப்டின் தா சொல்லனும் சொந்த ஊர் அப்டீன்னு வந்துட்டாலே அதுவு இன்னோன்னு சொன்னீங்க பாருங்க அம்மா இது ஏன்டா செஞ்சு சமைச்சு சாப்டுறது அப்டிங்கறது என்னதா நம்ம வந் ந்து பல வகை வகையா செஞ்சு சாப்ட்டாலும் அந்த ஒரு சிம்பிளான ஒரு சமையலார் ஒரு சில நேரங்கள்ல இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய இதுலயே வந் து என்னுடைய அம்மா செய்த ஒரு தொவயல் பெரண்ட தொவையல்னு செய்வாங்க
புரிது ஓகே
அவங்ககிட்டயே நான் வந்து ஆ எப்டி செய்யணும் அப்டின்னு கேட்டு அவுங்க கண்ணு முன்னாடியே செஞ்சாலும் அது அவுங்க என்ன கலப்பாங்கன்னு தெரியாது ஒருவேள அவுங்க கைராசி அப்டின்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி அப்டி இப்டின்னு நினைக்கிறேன் அவுங்க கையால வந்து அத செஞ்சு சாப்ட்டாதான் அதே மா திரி ஆ நறைய இருக்கு இந்த மாதிரி நறையாவே சொல்லிக்கிட்டு போலாம் இவன் என்னுடைய பொண்ணே கூட சொல்லுவா அம்மா நீ என்னதான் வந்து ரசம் வச்சாலும் பாட்டி வைக்கிற ரசமே ஒரு தனி ருசிதாம்மா அப்டிம்பா சோ அந்த மாதிரிதான் ஆ நிறையவே இருக்குது அதனால நமக்கு அந்த மாதிரி வந்துட்டாலே எங்க அம்மாவே முன்னாடி எல்லாம் கல்யாணமான புதுசுல எல்லாம் வந்து கேட்டு கேட்டு செய்வாங்க என்ன பண்ணனும் என்ன வேணும் அப்டின்
ம் ம்
அதெல்லாம் வந்தா இப்ப அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு பழ பழக்கமாவே போயிடுச்சு நாங்க ஊருக்கு வந்துட்டோம் அப்டின்னாலே எனக்கு பிடிச்சது செய்றது பேர பசங்களுக்கு புடிக்கிறது அப்டின்னு வரி ஸ்சையா செய்வாங்க அதும் என்னோட கணவர் வந்தா அவருக்கு புடி ச்சத செஞ்சு கொடுக்கறது சில சமயம் நான் நினைப்பேன் ஏம்மா அப்டியே பண்ணிட்டு இருக்க இப்டி சமையலையே கட்டுலேயே இருக்கிறயே அப்டின்னு சொல்ட்டு
அவுங்ககிட்ட இருந்து என்ன பதில் வரும்னா அதெல்லாம் நீங்க வந்ததுக்கு அப்பறம் தானே அந்த மாரி ஒரு என்ன நீங்க இருக்கிற ஒரு பத்து நாள்ல த்தன அந்த அதுக்கப்பறம் வேற மாரி அப்டின்னிடுவாங்க அவங்க
அவுங்க சொல்லுவாங்க வயசாயிட்டதுனால நாங்க எளிமையான உணவாதான நாங்க சாப்புறோ நீங்க வரும்போ உங்க பேர சொல்லி நாங்ளு சாப்ட்டுக் க்றோ அப்டிம்பாங்க
உண்மை உண்மை ஆமா ஆ இப்போ நீங்க இந்த முன்னாடி எல்லா இப்போ வீட்டுக்கெல்லா வந்தோனா ஆ இந்த பொடி எடுத்துட்டு போறது எனா நம்ப ஒரு மிளகாய்த்தூள் பக் கோம்லா அரச்சி கொண்டு போவோம் இல்லையா அப்றோ அந்த இட் ட்லி பொடி இந்த மாதிரி நீங்க சொ ன கொஞ்ச வகையானப் பொடி அதுன எனா நம்ம வீட்டோட டேஸ்டுக்கு ஏத்த மாரி நம்ம அதுலக் கலந்து செஞ்சுவோ அந்த மாரிலா உங்குளுக்கு எதாது பழக்கோ இருக்கா லைக் வீட்டுல அம்மா வீட்டுக்கு வந்தாலே இந்தப் பொடி நா எடுத்துட்டு போவே இல்ல அம்மா இத எனக்கு செஞ்சு குடுப்பாங்க அந்த மாரி எதாவ்து உங்ளுக்
நிச்சயமா இது வந்து என்ன சொல்றதுன் தெரில நம்ம இந்தியத் தாய்மார்களுக்கு இருக்கிறதா இல்ல உலகம் பூரா இருக்க தாய்மார்களுக்கு இருக்கிறதாத் தெரியாது அதுவு குறிப் இப்ப வந்து பிள்ளைகள் வந்து வீட்ட விட்டு போயிட்டா அது திருமணமானம் னங்னுல்ல படிக்கில் இதுக்காகவே இப்பலாம் பல பிள்ளைகள் வந்து ஆ வெளியூர்களுக்கு போறது வெளிநாட்டுக்குப் போறதும் அல்லது வேலை விஷ்யமா போறதுக் க்கு எப்பவுமே பசங்க வு வீட்லருந்து வெளிலப் போப் போறாங்கச் சாப்பிட போறாங்க அங்கே சமைச்சே அப்டினாலே வகை வகையா கட்டி அனுப்புவாங்க அது போதும் போதுன் நம்ம சொன்னாலும் கேக்காம பண்ணுவாங்க அந் மாரி நெறைய் யவே இருக்குங்க எங்கல்லா வந்து எங்களுடைய பொடி வகைகள் கொஞ்சம் வித்தியாசப்படும் அதனால எல்லா கொழம்புக்குனு ஒரு தனி பொடி இருக்கு ரசத்துக்கு பொடி இருக்கு சாம்பாருக்குப் பொடி இருக்கு
ஓகே... இப்போ நீங்க உங்களோட் டந்த வகை அத் அ வேற மாரி இருக்குன்றதனால எனக்கு ஒரு கேள்வி. ம்.... அதாவது இப்போ க எனா அந்தப் பொடி வகைகள் வந்து மெய்னா எது மாறுபடுன்னா அ ஒன்னு இந்த காரம் வந்து ரொம்ப அதிகமா, இல்லக் கம்மியா அந்த ஒரு இதுல வேறுபடு அதத் தவிர்த்து எதாவது ஒரு... அ இத வந்து நாங்க எப்பியுமே எல்லாத்லியுமே இந்த, ஒருப்ப ஒருப் பொருள வந்து நாங்க எப் எல்லாத்லியுமே சேத்துப்போ அப்டி எதாவது இருக்கா உங்களுக்கு பொதுவான ஒரு இது.
ஆ இல்ல எங்க ஃபேமிலில எல்லாருமே இதப்..
சொன்னோ அப்டினா அந்த கொழம்பு பொடின் சொல்லலா நாங்க செய்யக் கூடிய எங்களுடைய சமையல் முறைகள்ல பல் வேறு இதுல வந்து கொழம்புக்கு மட்டு இல்ல அது ஈவன் கறிகாய் கூட்டு வைக்கும்போ கூடப் பல இடங்கள்ல வந்து அந்தப் பொடி வச்சுப் பண்ணுவோ அந்த மாதிரிதா ஆ அந்த சமையல் முறையே இருக்கு அதுல சோ அதனால அந்தப் பொடி இல்லாம அதுவு அத வந்து இப்ப கோவிடு கொரோனா காலகட்டத்துல்லா நா நா இருக்கிற ஊர்ல அதே பொருட்கள வாங்கி வறுத் து செஞ்சே ஆனா இங்க வர்ற ருசியே வந்து அங்க வரல
வரல... அப்போ நீங்க எப் எப்படி அத ம அ லைக் மனேஜ் பண்றீங்க லைக் கு ஓகே ஓ சம் நமக்கு ஏதாவது ஒரு ஆ எக்ச அதாவது அதே மாதிரி நமக்கு கெடைக்கல்னாலு சில சமயங்கள் அதுக்கு பத் திலா ஒரு சில பொடி வந்து அதோட நெருக்கத்துக்கு வரு ஓகே சரி இது ஓகேப்பா அப்டின்னிட் சோ அந்த மாதிரி இது பண்ணப்பீங்களா இல்ல வீட்லயே நீங்க கொஞ்சோ ஏதாவது மெனக்கெடுதுதல் பண் னி நீங்க நீங்களே மறுபடியு அரச்சு
வீட்டுல தா பண்றது ஏன்னா எங்களுடைய வகையே வந்து நா சொன்னே இல்லையா நாங்க வந்து கொஞ்சோ சிறுபான்மையினரா இருக்கோ அது எல்லா இ இடங்கள்ளயு கடைக்காது அந்த கடைகள்ல கிடைக்கிற அந்த மஸ் மசாலா ‌பொடிகள் வகை வகையா விக்கிறாங்க கொழம்புக் பொடி ரசப்பொடி மீன் கொழம்பு பொடி கறி கொழம்பு பொடி அப்டின்னா ஆனாலு எங்க வகையை சேர்ந்தது கொஞ்சோ வித் வித்தியாசப்படு கொஞ்சோ இல்ல நெறையவே வித்தியாசப்படு
வித்தியாசப்படு ஓ
அதனால வந்து அது து நீங்க சொல்றீங்கல்ல ஓரளவுக்கு ஒத்து வர்ற மாதிரியான ருசி யில வந்து அது இருக்காது அதனால பெரும்பாலும் என்ன பண்றதுன்ன வீட்டுலயே இப்ப‌ கொ கொரோனா கட்டத்துல காலகட்டத்துல அதா பண்ணே என்னால எந்த அளவுக்கு ஒரு எண்பது பெர்சன்டு தா கிட்டத்தட்ட அந்த ருசி வந்துச்சுன் வச்சுக்கோங்கள அத வச்சு மனேஜ் பண்ணிட்டுகிட்டோ வேற வழி இல்ல
எதாவது வித்தியாசமான ஒரு பொடி எதாவது இருக்கா அதாது இது வந்து இயல்பா யாரு இதுல பொடி பண்ண மாட்டாங்க பட் ஆனா எங்கல்ல நாங்க எப்பயுமே வந்து இத பயன்படுத்துவோ ஏன்னா எனக்கு வந்து இந்த பிரண்டை பொடி அப்டின்றதெல்லா இப் போ சி ஒரு சமீபத்துல ஒரு ஒரு மூணு நால் வருஷமாதா ஓ இதுல வந்து ஒரு பொடி பண்ணலா ஏன்னா வீட்ல அதுக்கப்புறோ இப்போ ஆ வீட்ல அது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறோ தா ஓ இப்படி எல்லா கூட ஒரு பொடி இருக்கு பயன்படுத்துறாங்க கடுக்காய் பொடின்றதெல்லா நா இப்ப சமீபத் டுல தா நாலா கேள்விப்படுறது சோ அந்த மாதிரி உங்கள்துல வந்து ஆ லைக் உங்களோட பாரம்பரிய வழக்கத்துல இந்த ஒரு பொடி வந்து நாங்க பொதுவாவே ஏதா கொஞ்சோ வித்யாசமான பொடி அந்த மாரி ஏதாவது
நெறையவே இருக்கு அந்த மாதிரி நெறையவே இருக்குன் சொல்லலா மு முக்கியமா அதாவது எல்லாருக்கு ஏன்னா நா சொல்ற இந்த பொடி வகைகள் ஒரு ஒரு விதமான காலகட்டத்துல யூஸ் பண்ற மாதிரியான பொடிகள் இப்ப உதாரணத்துக்கு டெல்லி வரி ஆகி பிரசவம் முடித் ச்ச பெண்களுக்குன்னு ஒரு சில பொடி வகைகள் இருக்குது அதே மாரி ரொம்ப வயது முதிர்ந்த அல்லது ரொம்ப உடலுக்கு முடியாம நோய்கள் வந்து ஒரு பலவீனமா இருக் ப்பாங்க பாருங்க அவங்களுக்காக அந்த செய்ற சில பொடி வகைகள் இருக்கு ஆனா இதெல்லா மு விட்டுட்டு எல்லாருக்குமே பொதுவா யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சில பொடி வகைகள் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா வந்து பெரும்பாலும் இந்த ஆ பனி காலத்துல வின்டர்னு சொல்லக்கூடிய அந்த பனி காலத்துல வந்து இந்த சளி வகைகள் புடிக்காம இருக்கிறதுக்கு நெஞ்சில கவொ கட்டாம இருக் கிறதுக்காக ஒரு சில காரப்பொடி வகை அப்டின் செய்வாங்க அது வந்து நம்ம பயன்படுத்துற விதமே கூட ரெண்டு மூணு விதத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒன்னு அத கரு பட்டியோட சேத்து சின்ன சின்ன அந்த லேகிய உருண்டைகளாகவு சேத்து பயன்படுத்திக்கலா அல்லது நம்ம செய்யக்கூடிய சமையல்லயு அத சேத்துக்கலா குழம்புலல்லா நன்றி இந்த புளி குழம்புலா வைப்பிமா ஃபோன்ல அந்த மாரி நேரங்கள்லயு பண்லா சோ இதுல பல பொருட்கள் சேரு இந்த சுக்கு திப்பிலி ஆ மிளகு ஆ கசகசா ம் அப்பறோ வால்மிளகுனு சொல்வாங்க சித்தரத்தை இந்த மாதிரி பல பொருட்கள்
ம்ம்
பொதுவாவே இப்ப நீங்க நா சொல்லக்கூடிய ஒரு ஒரு பொருளோட பெயர கேட்டீங்கனாலே உங்களால அத தொடர்பு படுத்தி பாக்க முடியனு சளி இந்த கபம்லா கட்டாம சோ அந்த மாதிரி எல்லாமே வறுத்து செஞ்சு வச்சிக்றது
ம்
இந்த மாதிரி இப்ப ஒரு சி சின்ன குழந்தைகள்னா சட்டுனு‌ நெறைய இந்த புளி கொழம்பு கார கொழம்புலா வந்து ஊத்தி சாப்பிட மாட்டாங்க அதனால நெய்யி கருப்பட்டியு நெய்யு கலந்து அந்த பொடியில ஊருட்டி சின்ன சின்ன உருண்டைகளா வச்சிருப்போ இப்ப நீங்க செவன் பிராஷ்ன் பாப்பீங்க இல்லையா கடைகள்ல கிடைக்குது கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இனி ப்பு காரம் எல்லாங்கலந்த ஒரு சுவையா இருக்கு அத வந்துதா பொதுவா வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கறது
ஓகே நறைய ம் உங்ள என்ன சொல்றது ஒரு இரண்டு பிள்ளைகளோட அம்மான்றத வந்து உங்க கிட்ட பேசுனோனே தெரியுது நெறைய விஷ் யங்கள் வந்து நீங்க எ நெறைய வந்து பகிர்ந்துகிட்டீங்க எனக்குமே ரொம்ப அது வந்து யூஸ்ஃபுல்லாவே இருந்தது நம்ம கண்டிப்பா இன்னொரு கால்ல இன்னு நெறைய ஆ தகவல்கள் உங்ககிட்ட இருந்து நா எடுத்
நிச்சயம் நிச்சயம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்